வணக்கம் தலைப்பு இன்னையோட தலைப்பு
இன்னைக்கு நம்ம எத பத்தி பேசலானா ஆ கிராமம் ஆ மத் மற்றும் நகரம் பத்தி பேசலா நகரத்துல என்னெல்லா இருக்குன்னு சொல்ட்டு
ம் சரி
கிராமம் அப்டின்னு சொன்னாலே அது எல்லாத்துக்கு ரொ ரொம்ப பிடித்தமான ஒரு இடம் சொல்லலா ஏனா கிராமத்துல வந்து ஒரு அமைதியான சூழல் இருக்கும் அத வந்து பாக்குறதுக்கே ரொம்ப ரம்மியமா இருக்கும்னு சொல்லலா ஏன்னா கிராமம் போது நம்மளுக்கு வந்து இயற்கை சூழல் இருக்கு அப்டி ஆறு ஓட்றது செரி சில எடத்துல மலைகள் அழகா தெரியிறது மரங்கள் அதிகம் மா இருக்கறதுன்னு சொல்ட்டு கிராமப்புறம் அவ்வளோ அழகா இருக்கும் அந்த மாரி இருந்துட்டு இருக்கு இப்ப நெறைய கிராமப்புறம் கள் அப்டியே வந்து கொஞ்ச மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலா ஆனா கிராமப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆ நகரப்புறத்துல வாழ்றவங்கள பத்தி அவுங்க இப்டி வாழ்வாங்களோ இப்டி வாழ்வா ளோ ஒரு இது இருக்கு ஏன்னா யாரு எந்த எடத்துல வாழ்றாங்களோ அவுங்களுக்கு அடுத்தங்க அடுத்த எடத்த பாத்தே அவுங்க இப்டி இருப்பாங்களா அது இப்படித்தா இருக்குமானு சொல்ட்டு ஒரு அபிப்பிராயம் இருக்கும் ஏனா அவுங்களுக்கு வந்து அது முழுமையா அதுல இருந்த இல்லாதனால அதே மாரி ஆ நகரம் அப்டின் பாத்தீங்கன்னா நகரம் வந்து அப்படி ஒரு ரொம்ப வேகமா ஓடும் ஒரு எடம்னு சொல்லலா ஏன்னா அங்க வந்து நம்மளுக்கு எதுனாலுமே வேகமா ஓடிட்ருக்கும் சத் சத்தம் கேட்டுக்கிட் இருக்கும் அமைதிங்கிறது எங்கேயுமே பாக்க முடியாதுன்னு சொல்லலா ஏன்னா நகரத் ஆ நகரத்துல வந்து நம்மளுக்கு எப்போவுமே இருவத்து நாலு மண்நேரம் எது வேணாலு கெடைச்சிடு ஏதாது ஒன்னு நம்மளுக்கு உணவு வேணுமோ இல்லாட்டி ஏதாது ஒரு மருத்துவ வசதியோ எந்த இதுனாலு சரி அங்க எல்லாமே பெருசா இருக்கு எதுனாலுமே கெடைக்கிறதுக்கு அவ்வளோ எளிதா இருக்கும் ஆனா கிராமத்துல அப்டி இல்ல உணவுனா சரி ஒரு பத்து மணிக்கு மேல அது கடையாது அப்படின் இருக்கும் சில சில நறைய நல்ல கோட்பாடுகள் கிராமத் ல இருந்து கத்துக்கலா ஏன்னா நகரம் வந்து வளர்ந்துட்டே இருக்கனால அதுல வந்து என்னென்ன பண்றது அப் டிங்கிறது நறைய விஷயங்கள் வந்து வளர்ற தன்மை அதல இருக்கிறதுனால நறைய விஷயங்கள் அதுக்கு ஏத்தமாரி மாறி ங்க கிராமத்துலேருந்து வந்தாலுமே செரி நகரத்துல இப்டித்தா இருக்கணும் இந்த மாரிதா வந்து மாறணும் அப்படின்னு சொல்ட்டு நறைய விஷயங்கள் மாறுறாங்க பணம் செலவிடுதலும் சரி அவங்க நேரம் செலவிட்டதாலும் சரி எல்லாமே மாறுபட்ருக்குன்னு சொல்லலா ஆனா கிராமத்துல அப்டி இல்ல இது இப்டிதா இருக்கணு இன்னைக்கு வந்து இந்த மாரிதா பண்ணணு இன்னைக்கு வந்து இன்னைக்கு வெள்ளிக்கெழ இது சாப்டக் கூடாதுன்னா சாப்டக் கூடாது அப்படின்னு அந்த கோட்பாடுகள் இன்னு செய்தி குடும்பத்துல வந்து ஆ அத கடைபிடிச்சிட்டு தான் இருப்பாங்க ஆனா நகரத்துல போனோம்னா அது எல்லா செய் பரவாயில்ல போய்க்கலாம் அப்படின்னு சொல்ட்டு மாறுபட்டுட்டே இருக்கு உங்களுக்கு எப்படி
நகரம் கிராமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பா எல்லாரு எந்த பக்கம் போவான்னு பாத்தா நா எல்லாரும் கிராமம் அப்படிங்கற ஒரு இதுதா எல்லாரும் எடுப்பாங்க எதனால அப்படின்னா இப்ப நகரம் எப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த ஒரு எப்படி சொல்றது அந்த ஒரு போக்குவத்து நெரிசலா இருக்கட்டும் அந்த ஒரு மாசுபாடா இருக்கட்டு காற்று மாசுபாடு அந்த இற மக்களோட இறைச் இது இறைச்சலா இருக்கட்டு அந்த மக்கள் கூட்டங்களா இருக்கட்டு எல்லாம் பாத்தீன்னா அந்த கிராம சைது நகர சைட்ல அதிகமா இருக்கூ அதாவது பாத்திங்ன்னா நிக்கவே எட இருக்காது எல்லா ஓடி எதுக்கோ ஓடிக்கிட்டே இருப்பாங்க எதுக்கு ஓட்ராங்கன்னே தெரியாது லைஃப் அந்த மாரி ஓடிக்கிட்டு இருப்பாங்க ஆனா கிராம வாழ்க்கைல்லாம் பாத்தின்னா அப்டி இல்ல அதாது பாத்தீங்ன்னா அதாது எப்டின்னா நா அந்த வீடுகளு அதிக இருக்காது அங்கங்க ஒரு வீடு தா இருக்கூ எப்டின்னா அப்பப்ப அங்க அங்கு கெ வெளையற காய்கறியு அப்டியே சமச்சு சாப்பிடுவோ நம்ப வெளில போய் வாங்கணு கூட இல்ல நம்ம கிராம எல்லா வாழ்றம்னா அப்டி அப்டியேயற்கையா நம்ப விளையறத அப் அப்டி நம்ம எடுத்து சாப்பிட்ற மார் ருக்கூ ஆனா நகரத் துல எப்டின்னா அது வந்து எ என்னிக்கோ என்னிக்கு வை கொண்டு வந்து வச்சாங்கன் தெர்ல மார்கெட்ல அது வந்து பாத்திங்கன்னா ஒரு ப்ளாஸ்டிக் கவர்ல பாத்திங்னா பேக் பண்ணி வச்சிரு பாங்க ஒரு சோ ஒரு மார்க்கெட்ல நம்ப போய் அத போய் நம் வாங்கிட்டு வருவோ அந்த ஒரு எடத்துல பாத்திங்ன்னா அந்த ஒரு இயற்கை அப்டிங்கறது ரொம்ப இதாகுது இப்பல்லா பாத்தின்னா இயற்கையா எதும் காய்கறியே வெளயறதில்லயா எல்லாமே பாத்திங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்தா இருக்கட்டு ஏதோ மருந்து தெளிச்சுதா கொண்டு வராங்க ஊசி போடுறதா இருக்கூ அந்த மாரிதா ருக்கு இப்ப நம்ம நகரசைட்ல எல்லா சாப்பிற உணவுகள் பாத்தன்ன இயற்கையான உணவானு கேட்டனா கண்டிப்பா அம்பது பர்சன்டேஜ் சொன்னா நம்பதுல எழுவது பர்சன்டேஜ் உணவு பாத்திங்கன்னா இயற்கையே கெடையாது எல்லாமே ம செயற்கையா அதாவ்து பாத்தன்னா இந்த மாரிஅ பூச்சிக் கொல்லி போட்டு இல்ல மருந்துகள் போட்டுதான் இந்த மாரி கொண்டு வராங்க அந்த மாரிதான் நடக்குது அந்த மாரி இப் இப்ப இப்ப இருக்கிறதெல்லாம் பாத்தீன்னா நம் சாப்புற உணவுலே நம் பாத்தனா இப்ப அப்பல்லாம் பாத்தீன்னா நூறு வயசு வரைக்குமே உயிரோட வாழ் வாழ்ந்தாங்க ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாங்க எழுவது எண்பது தொண்ணூறு வரிக்குமே நல்லா உயிரோட இருந்து நல்லா வாழ்ந்தாங்க நடந்தாங்க நல்லா ஒண்ணல்ல அவுங்களோட வேலைய அவுங்களே செஞ்சுக்கிட்டாங்க அப்பல்லா நூறு வயசு வரைக்குமே அவுங்க வேலைய அவுங்களே செஞ்சி கிட்டு அவுங்களே இருந்தாங்க ஆனா இப்பல்லா பாத்தீங்ன்னா ஒரு நாப்பது அம்பது குறஞ்சபட்ச அறுவது வயசு தான்ட்னாலே பாத்தீங்கன்னா முட்டி வலி முழங்கால் வழி அந்த நடக்க முடியாம போறது சுகர் பி பி இந்த மாரி நறையா செக் இருக்குறப்ப இந்த மாரி நறைய வர ஆரம்பிச்சிருச்சி அதுக்கு காரணம் என்ன நா நாம எடுத்துக்கு ருக்கிற உணவு தான் ஒரு பக்கோ நம்ம என்னதா உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே கூட நம்ப உணவுல வந்து நம்பள வந்து நல்ல ஒரு இதா பண்ணிக்கணும் நம்ம உணவுல வந்து நம்ம எதும் பண்ணாம இந்த மாரி செயற்கை உணவுகள நாம் சாப்டம் போது அதே மாரி பாத்தனா ஜங்க்ஃபுட் அதாவ்து பாத் னா எதுவு ப இந்த நூடுல்ஸ் இந்த பீட்சா பர்கர் அதெல்லாம் பாத்தீங்கன்னா எதல செய்யறாங்க என்ன னு தெர்ல ஆனா இப்ப ரொம்ப மக்கள்லா பாத்தனா அந்த பக்கோ விரும்பி போய் சாப்ட ஆரம்பிக்கிறாங்க அதெல்லா ரொம்ப ஒரு தீமை தரக்கூட விஷய அப்போதைக்கு சுவைக்காக பண்றோ பட் ஆனா அது வந்து நம்ம ஒடம்புக்கு நல்லதான்னு கேட்டனா கண்டிப்பா கெடையாதுல்ல
உண்மைதா ஏன்னா நீங்க சொல்ற மாரி நகரத்துலன் போது நகர துல வந்து என்ன நறைய விஷயங்கள் என்ன தீமைகளா இருக்கூனா தீமைகள்னு சொல்ல முடியாது இதெல்லா அவுங்க வந்து பின் பற்ற மாட்டாங்க இதெல்லா அவுங்களுக்கு நடக்காதுன் சொல்லா ஏன்னா இப்ப ஒரு கிராமத்துலன் போது அ நம்மளுக்கு வந்து வீ ட்ல சொந்தக்காரங்க வந்திருக்காங்கனு சரி எதுனாலு செரி மத்த வீட்டுக்கூ தெரியு எல்லாருமே அந்த கிராமத்துல வந்து சொந்தங்களா இருப் பாங்க ஆனா நகரத்துல அப்டி கெடையாது நகரம் போது அவுங்க வந்து பக்கத்துல வீட்ல யார் இருக்காங்கன்னு கூட தெரியா யாத அளவுக்கு இருக்கூ ஏன்னா அவ்வளவு வேகமா அவுங்க ஓடிட்டு இருப்பாங்க அங்க ரெண்டு பேருமே வேல பார்ப்பாங்க அவுங்களுக்குன்னு நேரம் செலவிடுதல் ரொம்ப கம்மியா இருக்கூ அவுங்க பசங்க கூட நேரம் செலவிடுதல்ங்கறது மிக அதிக நேரம்லா இருக்காது அங்க ஒரு நாலு பேர்னா நாலு பேர்தான் ரெண்ட ரெண்டு பசங்க அம்மா அப்பா இப்டிதான் அவுங்க வாழ்க்கையே ஓடிக்கிட்டே இருக்குன் சொல்லா ஒரு விடுமுறை நாள் என்னைக்காவ்து வெள்ல போவாங்க அன்னக்கி வந்து சாப்டுவாங்க அவ்ளதா இதுதா அவுங்களோட தினசரி வந்து வாழ்க்கையோட வா வாழ்வியல் இதா இருக்கூ ஆனா கிராமத்துலனு அப்டி இல்ல யார் இருந்தாலு செரி அத ஏதாவ்து யார் ஊர்ல வந்து வந்தாலு செரி என்ன நடந்தாலு செரி எல்லாரு சேந்து இருப்பாங்க ஒரு மின் க மின்வெட்டு ஆ மின் ஆ இணைப்பு இல்லாட்டியு செரி எல்லாரு சேந்து வெள்ல போறது வெளில நிக் கறதூ செரி ஆ வெளையாட்றதூ செரி எல்லா கூட்டு சேந்து இருப்பாங்கன் சொல்லா ஒருத்தங்க வீட்ல ஏதாவது சத்தம் கேக்குது பிரச்சனை கேக்குதுனாலும் அது அந்த மாரி பேச்சுகள்லாம் இருக்கதான் செய்யும் ஆனாலும் வந்து ஏதோ ஒண்ணு பக்கத்தில யாரோ இருக்காங்கன்னு சொல்ட்டு அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாரி ஒரு இணைப்பு வந்து அங்க கிராமத்துல நிறையவே இருக்கும்ன்னு சொல்லலாம் சிலர்லாம் என்னன்னா கிராமத்துல வந்து சொந்த பந்தங்களோட இருப்பாங்க சொந்த பந்தங்கள் போது அண்ணன் தம்பினு அங்கேயே இருப்ப போது பக்கத்து வீட அவங்களு தம்பி வீடா இருக்கும் பக்கத்து வீட அண்ணா வீடா இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா அவங்களுக்கு எப்ப வேணும் என்ன வேணாலும் மாத்திகிடுவாங்க இது வந்து சொந்தம் இருந்தாதா அப்படின்னு இல்ல கிராமத்துல பக்கத்து வீட இருந்தாலுமே செரி அவங்க வீட்டுல ஏதாவது சமைச்சா இங்க வீட்டுக்கு கொடுத்து விடு்றது ஏதாவது ஆ விதமா சமை ச்ச இதே மாரி அவங்க வீட்டுல ஏதாவது விதமா சமைச்ச கொடுத்து விடுறதுன்னு சொல்லிட்டு இது வந்து எதுவும் பண்டிகை நாட்கள் மட்டுல்ல ஏதாவது தேவைையினானு கூட இது இல்ல எங்க வீட்ல அப்டின்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல வாங்கலா ஒரு கடையில தான் போய் வாங்கணும்னு ஒரு அத்தியாவசியம் இல்ல இதெல்லாம் கிராமத்துல்ல வந்து ரொம்ப எளிதா நடக்கும் இத வந்து இப்டித்தா நடக்குமா அப்படி இப்டிதா இருக்கணுமா அப்டின்னு பார்க்க வேண்டியதில்ல இதெல்லாம் அவங்க வந்து எப்பவும் பண்ற ஒரு செயல் சொல்லலாம் ரொம்ப எளிதாக நடக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லலாம் அதே மாரி அவங்க வந்து எல்லா இடத்துக்குமே வந்து பயப்படாம போவாங்க இங்க ஒரு எந்த வேலைனாலும் தைரியமா பண்ணுவாங்க பயப்பட வேணாம் இப்படி சாப்புடுங்க ஒழுங்கா சாப்புடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து வந்து மொறையா ஆ மொற சொல்லி கூப்புறதுல இருந்து எல்லாமே ஒரு அழகான விஷயமா இருக்கும் யாருமே வந்து இப்படிதான் இருக்கணும் தனித்து விட மாட்டாங்க அந்த மாரி விஷயங்கள் நல் விஷ யங்கள்லாம் கிராமத்துல நெறைய கத்துக்கலாம் நகரத்ததுல அந்த மாரி மரியாதை இருந்தாலும் கிராமத்துல சொந்த பந்தங்கள் அந்த மாரி மரி
ம்ம் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்னது உண்மதா அதாவது பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துல எடுத்துட்டீங்கன்னா அ தெரியாதவங்க கூட வீட்டுக்கு போனா கூட அவங்க சாப்ட வக்காம அனுப்ப மாட்டாங்க சாப்ட வைகரெக்கிங்களோ வீட்டுக்குள்ள கூப்டு தண்ணியாச்சு குடுப்பாங்க இப்ப நமக்கு நகரசைடுலா போனோம்ன்னு வச்சோங்களே தெரிஞ்சோங்களே போனா கூட போய் வீட்டுக்குள்ள வானு கூப்புட மாட்டேகிறாங்க வீட்டுக்குள்ள அப்டி போனா மீறி போனாலுமே கூட எப்படா போவான் அப்டிங்கிற மாரி தா அவங்க பேசுற விதமா இருக்கு அவுங்க பாக்குற விதலா பாத்தீங்கனா எப்பட போவா அப்டிங்கிற மாரி தா இருக்கும் எல்லாரும் வங்க சாப்புடுங்க அப்டின்னு சொல்லுவாங்க நகர் சைடுலா கிராம சைடுலா போய்டா இ சீ நகர் சைடு சாரி கிராம சைடுலா அப்டி கேப்பாங்க நகர் சைடுலா அப்டி போய்டோன சாப்புரி யா அப்டின்னுே கேப்பாங்க இல்ல அப்டினா ஒரே வார்த்தைல ஓகே வேணாமா ஓகே அப்டின்றுவாங்க இங்க வந்து வேணான்னு சொன்னா கூட ந கிராம சைடு்ல உக்காந்து சாப்ட்டு தான் போகணு நா எங்க வீ எங்க எங்க பாட்டிலா பாத்தீங்கன்னா அந்த கிராம சைடு தா திருவிழா டைம் எல்லாம் போயிட்டோம்னா ஆ ஏதோ தெரிஞ்சோங்க பாத்தாங்கன்னா உடனே வீட்டுக்கு கூட்டு போய் சா சாப்டலானு கூட சாப்டவச்சுதான் அனுப்புவாங்க நீங்க கொஞ்சமா சாப்புடணும் அப்டின்னு சொல்லி போறம்னா அந்த வீதியே நம்ம சொந்தகாரங்கள தா இருக்கும் எல்லாரும் வீட்டு கூப்ட்டு கூப்ட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு அரை நேரம் போன அந்த நாளே போயிடும் புள்ளா திருவிழாக்கு போன போ மாரி இருக்க அவுங்க வீட்டுக்காக போன மாதிரிதா இருக்கும் எல்லாரும் ஒன்னார் ஒன்னார் கூப்ட்டு பேசுவாங்க என்ன பண்ற எது பண்ற எப்போ வந்த அப்டின்னு ஒவ்வொருத்தரா கூப்புட்டு நல்லா விசாரிப்பாங்க அவங்க பேசும்போது பாத்தேன்னா நமக்கே ஒரு ஒரு நமக்கு இவ்வளவு உறவினர்கள் இருக்காங்க நம்மள சுத்தி இவ்வளோ பேர் இருக்காங்க அப்டின்னு சொல்லி நமக்கே மகிழ்ச்சியா இருக்கு அந்த டைம்ல இந்த ஒரு தொலை தொலைத்த தொடர்பு எதுவு இல்லாம அதவது பதான மொபைல் போன்லா தூக்கி ஓரம் போட்டு ஒரு மனுசனுக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு கிராம சைடல போய் ஒரு ஒருத்தர் ஒருத்தருக்கு மூஞ்சு பார்த்து பேசுறது வந்து ரொம்ப இதா இருக்கு அப்ப வந்து பேசுற விதம் அதிகமா இருக்கு தமிழ்ல பேசும் அதிகமா சொல்லப்ப நம்ம வெளியே கிராம சைடல நகர் சைடல இருக்கம்னா நம்ம தமிழ்ங்க அவ்வளோக் பெருசா யூஸ் பண்ண மாட்டோம் இது பண்ண மாட்டோம் தொழில் பண்ற இடத்தில் நம தமிழ்ங்கிறது அவ்வளவு பயன்படா ஆனா நகரம் நம்மளோட ஊருக்கு போனோம்னா கண்டிப்பா தமிழ்ல பேசுவோம் நம்ம கூட அவ்வளவு பேர் இருப்பாங்க நம்ம சுத்தி நம்மள அவ்ளோ கவனிச்சுக்குவாங்க வீட்டுல ஒரு கூட்டுக்கு குடும்பமா இருந்தோம்னா அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒருத்தரோட அன்பு இல்ல ஒரு நாலஞ்சு பேரோட அன்பு எங்களுக்கு கிடைக்கும் சாப்பாடு செய்யற மாதிரி இருந்த நாலு பேர் கைவண்ணமா செய்வாங்க அத நல்லா இருக்கு சாப்பிடம் போதே அத்தை பா தாத்தா பாட்டி எல்லாரு கூட்டு குடும்பமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா இன்னு நல்லா இரு கிராம சைட்ல நகர் செயல்லா அந்த ஒரு எதுவுமே இப்ப இரு பாக்க முடிய மாட்டேங்கிது அப்பா அம்மாவ கூட வச் ச்சிதாலே ஒரு கூட்டு குடும்ப அப்டிங்கிற மாரி இப்ப இருக்க கால சூழ்நிலைகல மாறிடுச்சுல்ல
ஆமா உண்மைதா கண்டிப்பா நம்ம அடுத்த தலைப்புல இன்னு பேசலா
கண்டிப்பா கண்டிப்பா